ம்
வணக்கம் தோழி நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேன் தோழி
சொல்லுங்க தோழி இன்னைக்கு என்ன தலைப்பு பத்தி பேசலா
தோழி நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய செலவுகள்லருந்து நம்ம எப்படி சேமிப்பு பண்றது அப்டிங்கிறத பத்தி தொடர்ந்து பேஸ்வோமா
கண்டிப்பாங் தோழி அதாவ்து தோழி இன்னைக்கு செலவு வரவவிடவு தோழி செலவுதா எக்கச்சக்கமா இருக்கு இன்னைக்ங்ளா இதுலஸ் இதுல சேமிப்பு அப்படிங்கறது வந்து ரொம்ப கடினமாதா போயிட்டிருக்கு ஆனா அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம செயல்ப செயல்முறப்படுத்தணும் அதாவ்துங்க ரொம்ப பெரிய அளவுல இல்லீனா கூட ஒரு சி சின்ன அளவுல வந்து நம்ம அந்த அன்றாட செலவுகள கொஞ்சோ தவிர்த்துட்டு கொஞ்சோ எடுத்து வெக்கணு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முக்கியமா பெண்களுக்கு தா வரணும் ஆண்கள விட
நிச்சயமா தோழி நிச்சயமா அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன என்ன பண்ணலா அப்டின்னு இப்ப நெறைய ஆப்சஸ்சரி அல்லது நெறைய இதுல இருந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கேஷ்பேக் அப்டிங்கிறது வந்து ஒரு விஷயங்கள் வந்து தர தா செய்றாங்க தோழி
ம் ம்
அதனுடைய ம் தனித்தன்மைய வந்து நம்ம மொதல்ல அது சரியா அந்த ஆப் வந்து ரியலா ஃபேக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம மொதல்ல செக் பண்ணிக்கணும்
ம்
விட்டு அத அதனுடைய அது வந்து உண்மை தன்மை தா அப்டின்னா நம்ம வந்து அத வந்து பயன்படுத்தலாம் தோழி இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு பாத்தோ அப்டின்னா இப்ப ஜி பே அல்லது ஃபோன் பேல வந்து நம்ம மொப் பைல் ரீசார்ஜ் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒன்று
ஆமா கண்டிப்பாங்க ம்
அதுவே வந்து நம்ம ஜி பே ஃபோன் பே அந்த மாதிரி இதுலல்லா வந்து நம்ம பாத்தோ அப்டிங்கன்னா அதுல வந்து நமக்கு நிச்சயமா நம்ம கூடுதல் கட்டணம் வந்து சிலர் தரமாரிதா இருக்
ஆமாங்க தோழி ஆமா ஆனா நம்ம அவசரத்துக்கு அததான பண்ண முடியுது
நிச்சயமா தோழி இல்ல தோழி இன்னைக் க்கி வந்து என்னுடைய தங்கைக்கு என்னுடைய அலுவலத்துலருந்து நாங்க பண்ணி குடுத்தோ
அவ என்னுடைய தங்கை வந்து ஒரு வருட ரீசார்ஜ் வந்து எடுத்தாங்க மூவாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு வந்து ரீசார்ஜ் எடுத்தாங்க நாங்க தா வந்துட்டு பண்ணி குடுத்தோ அதுல வந்து பாத்தீங்க அப்டின்னா எங்களுக்கு மூணு பர்சன்டேஜ் கேஸ் பேக் வந்து வருமானமா வந்து வந்துது தோழி அதாவது சுமார் நூத்தி எட் டுரூபாய் வந்து நமக்கு வந்து கேஷ்பக்கா வந்து வந்துது தோழி
சேரி சேரிங்க தோழி
இன்னைக்கு அது நிச்சயமா நமக்கு வந்து குடும்பத்துக்கு ஒரு நாலு பேத்துக்கு பண்றோ அப்டின்னா அந்த நானூறு ரூபாய அப்டிங்கறது வந்து நமக்கு ஒரு சேமிப்பு தான தோழி
பா கண்டிப்பாங்க இது வந்து நம்ம ஆ நம்ம அது பத்தி யோசிக்கணு இந்த மாதிரி செஞ்ச அந்த நானூறு ரூபாய்ங்கற ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டா பாக்காம அந்த நானூறு நானூறா சேரும்போது பாத்தீங்கன்னா மாசோ உங்களுக்கு எவ்ளோ ஆகுது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதுவே ஒரு இப்ப பன்னெண்டாயிருவா வருதுங்க எவ்ளோ இப்ப இப்போ ஒரு மாசத்துக்கு கணக்கு போட்டா கிட்டத்தட்ட எவ்ளோ பெரிய ஒரு தொகையா வந்து
ம் நிச்சயமா தோழி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மளிக சாமான வாங்க போறப்பெல்லா வந்து பாத்தீங்கன்னா நெறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா டிபார்ட்மெண்டல் ஸ் ஸ்டோருக்கு வந்து போவாங்க அந்த மாதிரி இல்லாம மொதல்ல நம்ம வந்து எ ன்ன அப்டின்னா நம்ம லெஃப்ட் ஓவர் திங்ஸ் அப்டிங்கறது சொல்ற மாதிரி போன மாதம் நம்ம வாங்குன மளிகை சாமானங்கல்ல என்னென்ன மீதி இருந்து சேரி அப்டிங்கறத வந்து நம்ம கடைக்கி போறதுக்கு முன்னாடி ஒரு தடவ நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்றோ நம்ம வந் து அந்த தயார் நிலைய லிஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணுபோது அந்த நமக்கு தேவயில்லாத வீண் விரயம் ஒண்ணு இன்னொன்னு வந்து அந்த பழைய பொருள்கள் நமக்கு என்ன இருந்துச்சு அப்டிங்கறது வந்து நிச்சயம் ஞாபகம் இருக்காது
ஆமா ஆமா ஆமா அது அப்டியே தா இருக்கு இல்லைங்களா
ந்து வாங்கிட்டு வந்துருவோ அப்ப அதெல்லா வந்து நிச் ச்சயமா நமக்கு வந்து தேவயில்லாத செலவுதான தோழி அந்த மாதிரி ஆ பொருட்கள வந்து வீண் பண்ணாம அதுல மீதமாகற தொகைய கூட நிச்சய ம்மா நம்ம வந்து ஒரு சேமிப்பா வந்துட்டு மாத்தலா தோழி அதே மாதிரி டிபார்ட்மென்ண்டல் ஸ்டோர்ல போய் மாதாந்திர மளிகை பொருள்கள் வாங்கரத விட ஒரு ஹோல்சேல் கடையில போய் வாங்கும் போது நிச்சயமா இப்ப நம்ம வந்து டிபாட்மெண்ட் ஸ்டோர்ல போய் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரத்துக்கு வாங்கக்கூடிய பொருள்கள நிச்சயம் நம்ம மூவாயிரம் நாலாயிரத்துக்கு ஹோல்சேல் கடையில வந்து நம்ம வாங்கிர்லாம் தோழி
இன்னொன்னு என்னன்னா அங்க விட இங்க சாமான்கள் பாத்தீங்கன்னா மேபி அவங்க வந்து சிப்பத்துல இருக்கறங்காட்டி அவங்க சிப்பத்த நம்ம அவங்க அடிக்கடி இது பண்றாங்க ஆனா அங்க பேக் பண்ணி வெச்சிருக்கறதுனால எத்ன நாளைக்கு ஒருக்கா பேக் பண்றா ங்க எவ்ளோ நாள் அது ஸ்டாக்கா இருக்குங்கறது நமக்கு தெரிய மாட்டேங்குது அவங்க வேணும்னா அவங்க எக்ஸ்பைரி டேட் வேணா அவங்க மாத்திக்கலா ஆனா நீங்க சொல்ற மரி இந்த ஹோல்சேல் கடையிலயா இருக்கட்டு மு நம்ம அன்றாட அ வாங்குற மளிக கடையிலா இருக்கட்டு உங்களுக்கு அந்த பொருள்களெல்லா விரையமாயிட்டேருக்கு அதனால அவுங்க திருப் பி திருப்பி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால நம்மளுக்கு கொஞ்சோ ஃப்ரெஷ்ஷா தா கெடைக்கு ம அந்த பேக்கு பயன்பட்ட பேக் பண்ற அந்த பருப்பு வகைகளா இருக்கட்டு மத்த தானிய வகைகள்லா பாத்தீங்கன்னா எத்தன் நாள் ஆகுது என்ன ஆகுது அப் படிங்கறது தெரியாது இன்னொன்னு என்னன்னா டிபாட்மென்ண்டல் ஸ்டோர்ல பாத்தீங்னா ஃபுல்லா ஏசியாவு இருக்கு அதுல வந்து ஸ்டோர் பண்ணிட்டே இருக்குறது அந்த பொருட்கள நம் வாய்ன் சாப்பறது ஒடம்புக்கு கொஞ்சோ கெடுதல் தானு வெச்சுக்கோங்களே
நிச்சயமா தோழி நிச்சயமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா காய்கறிகள் பழங்கள் வந்து நம்ம வாங்கும் போது இந்த ஆ நம்ம அந்த காலத்லிருந்து இந்த காலத்து வரைக்கு சந்தை அப்டிங்கிறது வந்து நமக்கு இருக்கு தோழி அந்த மாதிரி போகும்போது அது வியாபாரிகளுக்கு அது வந்து பயனுள்ளதா இருக்கு நம்ம போய் டிபாட்மெண்டல் ஸ்டோர்ல வாங்கும்போது அந்த கடை வாடகை ஏசி உட்பட அனைத்துமே வந்து அந்த பொருட்கள் மீது வா அ திணித்து வாடிக்கையாளர்களாகிய நம்மிடத்துலதா வந்துட்டு அத வந்து வசூல் செய்வாங்க அந்த மாதி இல்லாம விவசாயிகளின் வாழ்க்கியு நம்ம மேம்படுத்தணு அப்டின்னா நம்ம வந்து அந்த வார சந்தை அல்லது நமக்கு தினமும் அ காலை நேரத் துல போடக்கூடிய சந்தைகள்ல போய் வாங்கணு அ ப்டின்னா அங்க நமக்கு வந்து பெரிய ரேட் டிஃப்ரன்ஸ் இருக்காது அப்டின்னா அது விவசாயத்துக்கு ஒரு ஊக்குவிப் பா அமையும் நமக்கு வந்து அன்னன்னைக்கி கெடைக்க கூடிய ஒரு ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் வந்து கிடைக்கும் தோழி ஆ ஏன்னா அங்க வந் து அதிகபட்சமா நமக்கு மருந்துகள் அடிக்காத காய்கறிக்ளதா வந்துட்டு நேரடியா கொண்ட் வந்து விறுப் பனை பண்ணுவாங்க
கண்டிப்பா இதுல சுத்தி இருக்கிற ஊர்ல இருந்து அந்த கிராம மக்கள் வந்து ஃப அன்னான்னைக்கு பறிச்சத வந்து விடிய காலையில கொண்டுட்டு வருவாங்க இப்ப மூந்தத்த் நாள் சாயந்திரம் பறிச்சதோ இல்ல அன்னைக்கு காலையில பறிச்சதோதா கொண்டு வந்து சந்தைக்கு குடுப்பாங்க அந்த காய்கறிகள பாக்கலயே நமக்கு நல்லா தெரியு அது எப்படி இருக்கு அதனுடைய சுவையில் ச செய்றப்பவு செரி அத பாக்றப்பவு செரி ரொம்ப வந் து அருமையா இருக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு ரொம்ப அத அதாவது அவுங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கு நீங்க சொன்ன மாதரி நம்ளுக்கு பாத்தீங்ன்னா ஒ ஆரோக்யத்துக்கு நம்ம இத சாப்பிடும் போது ஒரு நல்ல இதா இருக்கு அதாவது கத்திரிக்காயிலே பாத்தீங்கன்னா அவுங்க கொண்டு வறதுக்கு இப் மத்த கடைகள்ல இருகிறருக்கு வித்தயாசோ நெறைய இருக்கு வெண்டைகாய்ல பாக்கலா இந்த பழங்கள்லா தறுகள்லா பாருங்களே அவுங்ககிட்ட வாங்குற ப்போ இப்ப இன்னைக்கு பழங்கள்லே வாழைப்பழங்கள்லே ஹைப்ரிட்டு மாரி பெருஸ் பெருசா வந்திருக்கு
கண்டிப்பா தோழி அதே மாரி அந்த காம்பு வந்து நமக்கு ப ச்சை நிறத்துல வந்து இருக்கணு தோழி பழம் வந்து பழுத்திருந்தாலுமே காம்பு வந்து பச்சை நிறத்துல இருந்தா மட்டுந்தா அது இயற்கியா பழுத்த பழம் காம்பூ வந்து மஞ்ச கலர்ல இருக்கு அப்டின்னா அவுங்க நிச்சயமா அத வந்து ரசாயனம் அல்லது மருந்து தெளித்துதா அல்லது புகை போட்டுதா அந்த பழத்த வந்து பழுக்க வெச்சிருப் பாங்க தோழி அதே மாதிரி இந்த கீரை வகைகள் எல்லா பாத்தீங்கன்னா இந்த ஹைப்ரிட்டாவோ இதாவோ அந்த மாரி இல்லாம இன்னைக்கு நெறைய பேர் வந்து ஒரு சில வீடுகள்ல வந்துட்டு கீரைகள் வந்து இயற்கையாவே வீட் லயே வளத்துறாங்க அத வந்து மத் தவங்களுக்கு விற்பனையு செய்யறாங்க இப்ப முருங்கை கீரை எல்லா வந்து பாத்திங்கன்னா பெரிய மரமா இயற்கையா அவங்க வளத்திருப்பாங்க அத வந்து காலை ங்கள்ல வந்து நம்ம நடைபயிற்சி போகும் போது அந்த கீரையை வந்து நமக்கு கட்டுகளா மாத்தி அவங்க வந்து வியாபாரம் பண்ணுவாங்க
கண்டிப்பா, ம்
போது நமக்கு வந்து அந்த மருந்து தெளிக்காத ஒரு புதுவிதமான நமக்கு ஃப்ரெஷ்ஷான கீரைகள் வந்து
ம், ம், ம், ம், ம் அதா அதா தோழி நீங்க சொல்றது எல்லாமே ரொம்ப க ரொம்ப ஒரு எ அதாவது நடைமுறைக்கு எப்டி எதுக்கு நல்லதோ அத நீங்க சொல்றீங்க அதே அந்த அந்த மாதிரி சேமிப்புங்கிற ஒரு விஷய வந்து எல்லா வித த்திலியுமே பண்லா நீங்க சொல்ற மாரி இதே காய்கறிகள இதெல்லா போய் வெளியில வாங்கணம்னா கண்டிப்பா ஐநூறுபாய்க்கு கமிய வாங்க முடியு இதே அவங்க கிட்ட போகும்போது பாத்தீங்கனா இந்தா பரவாயில்ல முப்பது ரூவா தானா இன்னு சேத்தே எடுத்துக்கோ அப்டின்னு சொல்லி சொல்ற மனசு அவங்களுக்குதா இருக்கு ம த்தவங்களுக்கு இருக்கோ இல்லையோ அவங்க செரி பரவாயில்ல போ எடுத்துக்கோ ஒன்றரை கிலோவா போட்டுக்கிறே இன்னொரு அரை கிலோதானா பரவாயில்ல சேத்து எடுத்துக்கோ அப்டின்னு சொல்லிட்டு அந்த கிராமக்காரங்களுக்கு கொஞ்சோ அந்த எளகன மன குணங்களு உண்டு அதனால அவங்ககிட்டே பொதுவா நம்ம பேரமு பேசக்க கூடாதுன்னு நா எப்பயுமே நெனைப்பே அதாவது அவங்க அம்மா அப்பா சொன்னாங்கனா அவங்க அம்பது ரூவா சொன்னா வாங்கனா சரின்னு குடுத்துட்டு வந்துடுவே நானு இன்னு ஒரு பத்து ரூவா கம்மி பண்ணுங்க அஞ்சு ரூவா கம்மி பண்ணுங்கனு நா எப் பயிமே இந்த ச உழவர் சந்தைக்கு எல்லா போனனா நா கேட்கவே மாட்டே ஏன்னா அவங்களுக் கு அந்த அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் எவ்வளோ பெரிய வி விஷயமா நம்ம அத போயி போ போ வேற ஒரு எடத்துக்கு போனோனா நம்ம ஏதாவது கேப்போமா சொல்லுங்க, ம் க குடைக்க முடியாது நம்ம கேட்கவு கூட முடியாதே கண்டிப்பா
அ அந்த மாதிரி ஒரு பணக்காரர வந்து வளத்து விட்றதுக்கு காட்டிலும் ஒரு விவசாயிக்கு வந்து நம்ம குடுத்துட்டு வந்தோ அப்டின்னா நாங்க ஒ ரு தடவ அப்படிதா தோழி ஒரு மார்க்கெட்ல வந்து ஒரு காய்கறி வாங்க போயிருந்தோ உழவர் சந்தையில அப்ப வந்து பாத்தீங்கனா ஒரு வயதான பாட்டி வந்து கொஞ்சோ கீரை வகைகள் வாழைத்தண்டு இது மாதிரிலா வச் சிருந்தாங்க ஆனா வந்துட்டு அது வந்து கொஞ்சோ காஞ்சன மாரி தா இருந்தது அதனால அவங்ககிட்ட வந்து பொருள் வாங்க முடியல அப்பறோ காய்கறி கள் வேணு அப்படிங்கும்போது பக்கத்துல இருக்கிறவங்க இங்க இங்க ஒரு வண்டி வரு இங்க வந் து வாங்கிக்கங்க அப்டின்னு சொல்லிட்டு தாங்கிட்டே வாங்கலேன்னாலு பரவால்ல
ஆ அவங்க கிட்ட வர்றாங்க ஆ கண்டிப்பா அவங்களோட எண்ணங்கள் பாத் தீங்கன்னா எவ்ளோ உயர்ந்ததா இருக்கு, ம்
அப்பறோ வந்து பாத்தீங்கன்னா காய்கறிகள் வாங்கி முடிச்சோனே அந்த பாட்டி என்ன நெனச்சாங்கன்னு தெரியல ஆ சாமி எனக்கு பசிக்குது எனக்கு ஏதாவது வாங்கி தரியா அப்டின்னு சொல்லி கேட்டாங்க அது கேட்டோனே இன்னுமே நமக் வந்து கஷ்டமா போயிருச்சி செரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயி அவுங்களுக்கு ஒரு டீயு பன்னு வாங்கி கொண்டு வந்து குடுத்துட்டு ஆ சைரி இருந்தாலும் பரவாயில்லை அப்டின்னு சொல்லிட்டு காஞ்சிருந்தாலும் பரவாயில்லைட்டு ஒரே ஒரு வழத்தன் வாங்கிட்டு அவுங்க கையில வந்து ஒரு இருவது ரூபா பாய் குடுத்துட்டு வரும்போது அவுங்களுக்கு வந்து அது ஒரு
சந்தோஷமா போயிடுச்சி ம் கண்டிப்பாங் தோழி அது ஆ எல்லாருமே இத யோசிச்சாங்கன்னா கொஞ்சோ நல்லா இருக்கும்னு தோணுதுங்க தோழி ஆனா இத் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நறைய பேர் பெரூச பழம் முதிரோ இதெல்லா போறது இல்லைங்க தோழி நானு பாத்த வரைக்கு பாத்தீங்கன்னா இல்ல இந்த சந்தைக்கு போது கொஞ்சோ ஒணர்ந்திருக்குறாங்க எல்லாருமே அதே மாரி உடல் ஆரோக் முக்கியத்த பத்தி எல்லாருமே கொஞ்சோ இப்பெல்லா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க முந்தி மாரி எல்லா கெடையாதுங்க தோழி கொஞ்சோ யோசிக்க ஆரம்பிச்சி அதனால் பழய பா அதனுடைய அ சிறப்புங்கள் எல்லா தெரிஞ்சி இன்னைக்கி நறைய பேரு பாத்தீங்கன்னா புரிஞ் மிச்சோஇவுங்க மேபி இந்த அடுத்த ஜென்ரேஷன்ல இருக்கற பசங்கள்லா வேணா வெளியில சாப்புட்றதுக்கு ஆர்வோ காமிக்கிறாங்களே ஒழிஞ்சி ஆ என்னோட பசங்க வரைக்கு எயா பைய சின்னதாவே இருந்தாலு எயா பொண்ணு பெருசாவே இருந்தா கூட அவங்க கொஞ்சோ பரவால்லன்னுதா எனக்கு தோழி தோணுதுங்க தோழி இந்த இந்த இத பத்தி நீங்க நெறைய பகிர்ந்துகிட்டீங்க மறுபடியு வாய்ப்பு கெடைச்சா பேசலங்க நன்றி வணக்கம் தோழி